ஹலோ என்ன பண்ணிட்டு இருக் க
நான் சும்மாதான் இருக்கே
இப்போ உனக்கு நேரம் இருக்கா
ம் இருக்கு ஃப்ரீதான் சொல்லு
நேத்து நம்ம வேலை பத்தி பேஸ்னோம்ல அதான் இன்னிக்கி சொந்த தொழில் பத்தி ஃபுல்லா பேசலானு தோணுச்சு
உம் மச்சி செம்ம டாப்பிக் தான் எனக்கு மிக மிக பெரிய மிகப்பெரிய பிடிச்ச விஷயமே இதுதான் டெய்லி கம்பெனிக்கு கஷ்டப்படும்போது நம்ம எப்போ முதலாளி ஆக போறோம்னு தோணிக்கிட்டே இருக்கும் தாராளமா பேசலாம் இப்போ நாம் முழு ஃப்ரீதான்
எனக்கு எப்போதுமே இந்த உணவு தொழில் மேல ஒரு கண்ணுடா நம்ம ஊரு பாரம்பரிய உணவுகள் வச்சு சுத்தமான முறையில ஒரு ரு உணவகம் ஸ்டார்ட் பண்ண செம்ம வரல் வரலாற்று வெற்றி கெடைக்கும்னு நெனைக்கிறேன்
செம்ம யோசனடா
ஆமா இப்ப மக்கள் பூராவே ஆரோக்கியமான உணவு முறையத்தா தேடிப் போறாங்க
உம் உணவு தொழில் எப்போதுமே அழியாத ஒரு துறை எ மா என் மனுஷங்க ச இதுதா மனுஷங்க அதிகமா சாப்புர்றாங்க ஆனா அதுவும் முக மிகப் பெரிய போட்டி போட்டியாவு இருக்கக் கூடு நம்ம வந்துட்டு வந்து தொழில் வந்த்ட்டு ஆரம் பிக்கம் போது குவாலிட்டியாவு ஆன்லைன் பிஸ்னசும் மூலமு கண்டிப்பா ஆரம்பிக்கலா
ஆமா இணையதளத்துல தொழிலா அதுவும் நல்லதுதா ஆனா தொழில்னு வந்தாலே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர பெரிய பயொ முதலீடு பெரிய காசு இல்லாம தொழில்குள்ள எறங்க முடியாது நறைய பேர் பயப்புர்றாங்க சொந்த காசுல பண்ணணுன்னா இல்ல வாங்கி கடன் வாங்கணுமா
அதுதா மிகப் பெரிய தப்பான புரிதல்டா இன்னக்கி டேட்ல இன்னக்கி டேட்ல குறிவான முதத்ல தொழில் செய்ற முறையா இருக்கு எதாமே பெரிய ஸ்டெப் பண்ணாம சின்ன அளவுல வந்துட்டு குறைவான செலவுல தொழில் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் ஆன்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேருந்தே ஆ வேல செ செய்ணும் ஆஃப்லைன்லா வந்துட்டு நம்ம பாட்னர்ஷிப் தேடி கூட்டு தொழில் பண்ணனு
கூட்டு தொழிலா அது முதலீட்டுக்கு ஓகே ஆனா தொழில் நடக்கும் போது லாப பங்கிடு இ இரும்போது முதல்லையே முடிவுகள் எடுக்கும் போது நெறைய மன சங்கடம் வருமே நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு தொழிலா ஆள பிரிந்ததே நா பாத்துருக்கே
அதுக்குதா நம்ம சட்ட முறையா வந்துட்டு ஒப்பந்தம் போட்றது ரொம்ப முக்கியம் தொழில் ஸ்டார்ட் பண்ண முதலையே முதல் நாள்ளே யாருக்கு என்ன வேலை லாபம் நஷ்டம் ஆ ப்ரசன்டேஜு என்ன யாரு மெயின் டிசிஷன் எடுப்பாங்க எல்லாத்தையும் பாக்க பேப்பர் வச்சு நம்ம ஒரு ஒப்பந்தம் போர்றது வந்துட்டு மிக செரியான ஒரு விஷயொ
ஆ உண்மைதா ஃபினான்ஸ்ல நேர்மை மிகவும் முக்யொம் சேரி முதலீடு பண்ணி பொருட்களை ரெடி பண்ணியாச்சி ஆனா அதை மக்கள் கிட்ட கொண்டு போங்க கொண்டு போய் சேக்கறக்கு வ்யா விளம்பரம் பண்ணனு இப்ப இருக்குற காலத்துல நோட்டீஸ் பிட் பேப்பர் குடுத்தா யாரு பாக்க மாட்டாங்க
கரெக்ட்டா கேட்டப்பா இப்போ விளம்பரம் முறையில ஃபுல்லா மாறியாச்சு அதுதா வந்துட்டு சமூக ஊடக விளம்பரங்கள் நம்ம போக்குறது பின்னாடி நல்ல அளவான வீடியோ பண்ணி போட்டா சிங்குள் நைட்ல தொழில் வளர வைரல் ஆயிடும் ஆ நம்பகொதா வந்துட்டு முக்கியம் நம்பக தரம்தா முக்கியம் மக்கள் போக்கத்துல மட்டும் வாங்காம நம்ம கம்பெனிக்கு மேல இருக்குற ட்ரஸ்ட்டும்தா ஆ ட்ரஸ்ட்ட வச்சுதா வந்துட்டு தொழில் அதியமாவு
ஆமா நண்பகத்தன்மை லாஜிக் செம்ம ஆட்னாலதா இப்போ நெறைய சின்ன வீட்டு தொழில்கள் கூட இணையதளம் மூலம் லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறாங்க ஆனா தொழில்னு வந்தா நஷ்டம் மற்றும் தோல்வி கண்டிப்பா வரும்ல முதல் ஆறு மாசம் நம்ம ஃபராஃபிட்டே கெடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல மனசுருவி எப்புடிதா ஹேண்டில் பண்றது
செம்ம கேள்வி டா தொழில்க்குள்ள வர முன்னாடியே ந நட்பு முதலீடு நட்பு முதலீடுன்னு ஒரு ஆறு மாசத்துக்கு வச்சுதா எறங்கணு லாபம் வரலனாலும் தொழில ரன் பண்ணா வகை குடுக்க ஒரு போர்டல் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அதுதா வந்துட்டு நண்பக தொழில் அப்டின் சொல்லுவாங்க
ஆ சூப்பர் பாயிண்டா மனப்பாங்கு தா முகம் முக்கியம் வேலையில நம்ம கம்பெனில சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணும்போது ஆனா தொழில நாமதா தலைவ நாமதா தொழிலாளி நாமதா பொறுப்பாளர் இந்த பொறுப்பே எதுக்கு துணிச்சல் வேணு
நீ சொன்னது கரெக்ட்டு தா ஆனா அந்த கஸ்டமர் நம்ம அ பொருட்கள வாங்கிட்டு செம்ம தரமா சூப்பரா இருக்குன்னு சொல்றத ரிவ்யூ குடுப்பாங்க சந்தோஷமா இருக்கு அ கேக்கும்போது அனா வந்துட்டு அந்த பொருள வந்துட்டு நம்மதா வந்துட்டு கண்டிப்பா எந்த மொறைல ந ல்லா வாங்கி வெக்கணுன் நம்ம தா டிசைட் பண்ணி எடுக்கணு
செம்மடா இன்னக்கி தொழில் முதலீடு விளம்பரம்னு பேசி பேசுனது கிட்டத்தட்ட ஒரு தொழில் மேதாவீட்ட பேஸ்ன மாரி இருந்துச்சு ஒனக்கு எப்டி இதெல்லா தெரிஞ்சிது
நா வந்துட்டு ஒரு புக்கு வெளியில வாங்கி படிச்சே அதனாலதா வந்துட்டு இந்த நாலேஜ்லா எனக் கெடச்சிது அறிவுல்லா
நம்ம தொழில் தொடங்குறத பத்தி பேசுனோம்ல அத அடுத்த கட்டத்துக்கு எப்டி கொண்டு போறது தொழில் வளர்ந்தே உடனே நாம மட்டுமே எல்லா வேலையும் பார்க்க முடியாது ஆட்களை வேலைக்கி எடுக்கணும்ல அத எப்புடி சமாளிக்கிறது
செம்ம கேள்விடா தொழில் வந்துட்டு மிகப்பெரிய சவால் பணியாளர் நிறுவனம் தா வந்துட்டு நம்ம ஒன்னா வேல செய்யும் போது இருக்குற அந்த பொறுப்பு தா நம்ம கிட்ட வந்துட்டு சம்பளத்துக்கு வர ஆட்களுக்கு இருக்குது அதுனாலதா வந்துட் டு நம்ம முதல் நாள் ந தொழில் ஆரம்பிக்கிம் போது அவுங்களுக்கு வேலை ஒரு ப்ரேக்டவுனா வந்துட்டு பண்ணி வந்து குடுக்கொணு
அதுதா அதுதா மாப் ள கஸ்டோ செரியான ஆட்கள் கெடைக்காம நிறைய தொழில் மிகப் பெரிய தோல்விய பாத்துருக்கு நாம அவங்களுக்கு செரியான முறையில பயிற்சி குடுக்கணும் இல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம செரியான தொழிலோட ஆ ஒரு சின்னச் சின்ன நுணுக்கங்கள் வந்துட்டு கத்துக்கிட்டு அவுங்களுக்கு பெரிய வந்துட்டு ஒரு தூணா நிக்கெணும் அது தயாரான மற்ற உடனே வந்துட்டு அவுங்களுக்கு எப்டி வேல பாக் கணு சின்னச் சின்ன பாஸ் வந்துட்டு என்னென்ன செய்வாங்க அப்டின்லா நம்மதா வந்துட்டு கூட நின்னு பாக்கணு
இது நல்ல யோசனை ஆட்களை நிர்வாகம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தொழிலுக்கு ர ரத்தம் மாதிரி இருக்குற வாடிக்கையாளர்கள் எப்டி திருப்பி படுத்துறது சில ச மயம் நாம எவ்ளோ தரமா குடுத்தாலும் எதாவது தப்பு சொல்லி ஆட்கள் வருவாங்களே
அ ஹ கஸ்டமர் தா இங்க வந்துட்டு ராஜாவே னு பெரிய மக்கள் சொல்லுவாங்க தொழில்ல முக முக்கியமா விஷயோ கனவு ப புட்ருந்தாலு மற்றொரு பொறுமைதா ஒரு வாடிக்கையாளர்களுக்கு கோவொ வந்தாலு நம்ம பாதுகாத்து கூடவே இருக்கணு அதுக்கப்பறமா அவுங்க என்ன சொன்னாலு நம்ம வந்துட்டு மொறையா ஏத்துக்கணு அவுங்க என்ன தப்பு செஞ்சாலு நம்மதா வந்துட்டு அத திருத்தணு
ஆமா உண்மதா ஒரு தப்பு நடந்தாலும் அதை உடனே செரி செய்றது தா நல்ல தொழில் நடத்தாகும் அதுவும் தவிர முதலயே வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வர மாதிரி அன்பான அணுகுமுறை இருக்கணு நம்ம ஊரு கடைகள்ல பாத் த்தியா நல்ல உரையாடல்களையே பல வருஷமா கஸ்டமர் வச்சிருப்பாங்க
கரெக்ட்டா சொன்ன அதுக்கு பேரு தா வந்துட்டு வாடிக்கையாளர்கள் தொடர்பு அப்டின் சொல்லுவாங்க நம்ம லாபத்த மட்டும் பாக்காம மக்களோட நல்லதையு பாத்து அவுங்களுக்கு என்ன தேவையோ அத பூர்த்தி செய்யறதா நம்ம தொழில் செய்றதுக்கான சிறந்த வழி
செம்மடா செரி நம்ம தொழில் நல்லா போகும்போது நம்மை பாத்து பக்கத்துல இன்னொரு கடை ஒரு கம்பெனி ஸாட் பண்ணுவாங்களே அந்த போட்டிய எப்பிடி சமாளிக்கிறது அ அவுங்க விலையை குறைச்சா குறைத்து வித் வித்தா நமக்கும் நஷ்டம் வருமே
செம்ம கேள்விடா போட்டி வந்தா பயப்பட கூடாது அவுங்க வெளியில குளிர்ச்சி வித்த நம்ம வெளியில கூட தா இருப்பாங்க ஆனா போட்டின்றதுதா நம்ம பிஸ்னஸ்க்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாவே இருக்கு அதனால நம்ம வந்துட்டு போட்டிகள பாத்து என்னைக்குமே பயப்படவே கூடாது போட்டி வந்தாதா நம்ம வாழ்க்கையில அடுத்து முன்னேற முடியு
ஆமாடா நீ நல்லா தொழில பத்தி சொல்ற தொழில்னா பயம் இல்ல அது ஒரு துணிச்சல்னு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சி கல்வி வேலை தொழில்னு நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கட்டங்களையும் பேசி முடிச்சுட்டோ ஏ டைம் பத்தியே நம்ம யோசிக்கில
உம் அடுத் அடுத்த தொழில் பத்தி நீ என்ன கேள்வி கேக்கணுன் ஸ் சொல்லு நா வந்துட்டு உனு கண்டிப்பா தீர்த்து வெக்கிறே அத இத
அஹ் நம்ம தொழில் தொடங்கி பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாத்தியு சமாளிச்சுட்டு வளந்துட்டோ ஆனா தொழில் நல்லா போகம் ப போது அதை அடுத்த அடுத்த இடங்களுக்கு எப்பிடி கொண்டு போறது தொழில் பார்வா பரவால க்கல்
செம்மடா நீ அந்து அடுத்த ஸ்டெப் ப்புக்கு வந்துட்டு யோசிக்க ஆரம்மிச்ட்ட ஒரு இடத்துல தொழில் வெற்றி ஆகுதுனா அடுத்த எடத்துல வந்துட்டு நம்ம ஒரு பிரேன்ச் மாரி ஓப்பன் பண்ணி அந்த தொழில் முறைய வந்துட் நம்ம கத்துக்கறதுக் பேரு தா வந்துட்டு தொழில் வளர் பு அப்டின் சொல்லுவாங்க
ஆம்மா அதுதான் உண்மையான தலைவர் லக்ஷணம் நாம்ம இல்லன்னாலும் வேலைய செரியா நடக்கும் செரி இன்னொரு மிக முக்கியமான விஷ்யம் தொழில்ல எப்போதுமே ஒரு ஆபத்து இருக்கு அதுல இருந்து நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கா க்க என்ன வழி நெறைய பேர் தொழில் நஷ்டமாகி வீட்லயே இழக்குறாங்களே
செம்ம முக்கியமான கேள்விடா அது தொழில்தா வந்துட்டு வேற அ குடும்பம் தொழில் தா வந்துட்டு வேற இது வேற தெரியாம தொழில் ஆரம்பிச்சம்னா ரொம்ப கஷ்டமாயி போரு என்னைக்குமே தொழில்ன்றது வந்துட்டு சட்ட முறப்படியான ஒரு விதிகளை ப பின்பற்றிதா வந்துட் நம்ம தொழிலெ வந்துட்டு பண்ணணு அதுதா வந்துட்டு நம்ம தொழிலுக்குமே நல்லது
செரிடா நீ சொன்னதெல்லா புரிஞ்சிது நா அப்பறமா உனுக் கூப்பறே
ஆஹ் செரி நண்பா